வணக்கொங்க சும்மாதாங்க நீங்க
நானா நான் இப்பதான்ப்பா எல்லா சமைச்செல்லா முடிச்சுட்டு ஆ எல்லாத்தையு ஏற கட்டிட்டு ஆ இப்பத்தா கொஞ்சோ ஒர்க் கு எழுதுறவொர்க்கல்லா இருக்குப்பா அத நா ஒக்காந்து எழுதினுந்தே உன்க்குலா எழுதுற வொர்க் எது இல்லியா
அது காலைல ஆறு மணிக்கு எழுதி முட்ச்ட்டங்க
முஷ்டிங்ளா சேர் சேர் சேர் என்னா பண்ணிட்ருக்கீங்க இப்போ
இப்போ அம்மாக்கு உதவி செஞ்சுட்டு இப்பதாங்க படுத்தே
சேரிங்க சேரிங்க அம்மாக்கு உதவில்லா செய்றிங்க நல்ல பையனா இருக்கீங்ளே பரவால்லிங்ளே அப்றோ ஏ இன்னிக்கி ஸ்கூலுக்கு போலிங்ளா நீங்க காலேஜ் போலயா
ஆ தல வலிங்க ரொம்ப
அதனால காலேஜ் லீவ் போட்டீங்ளா இன்னக்கி
ஆமா
சேரிப்பா சேரிப்பா அப்றோ என்ன சாப்பாடு சாப்ட்ட இன்னக்கி
நாங்ளாங்க சிக்கன் பிரியாணி
சே சிக்கன் பிரியாணி டெய்லி சாப்டுவீங்களா
இல்ல எப்பனா அப்பா வாய்ன்ட்டு வருவாரு வெளிய போனா
அப்டியா சேர் சேர் சேர் ஏ வீட்ல உங் மம்மி எதுவு சமைக்கலீங்ளா
இன்னக்கி அவுங்களுக்கு கொஞ்சோ ஒடம் சர்லன் சொல்ட்டு நா வேல செஞ்சே அதுக்கப்றோ அப்பா வெளிய இருந்து வாய்ன்ட்டு வந்தாரு
சேரி எல்லாருமே இன்னக்கி பிரியாணி தா சாப்ட்டீங்ளா
ஆமாங்க
ஆ சேர் சேரி ஒனக்கு பிரியாணி செய்ய தெரிமா
ஓ வா இல்லங்க
ஏ
கொஞ்ச கொஞ்சோ தெரியு
சேரி எப்டி செய்ணு சொல்லு பாக்லா உங்ளுக்கு செய்ற மர சொல்லு பாக்லா எப்டி வருதுன்ட்டு பாக்லா
ஃபர்ஸ்ட்டு ஒரு எத்தனி கிலோ வேணுமோ அத்தனி கிலோ டேக்ஸ் எடுத்துக்கலா
ஆ
ஆ எண்ண ஊத்திக்லா தேவயான அளவு இப்போ ஒரு கிலோ செஞ்சா ஒரு ஏழு வெங்காயோ அந்த மாரி அறுத்துக்ணு தக்காளி ஒரு அஞ்சு தக்காளி அறுத்துக்ணு
ம்
என்ன போட்டு பிரியாணி எல
ஆ
அதுது அது நீங்க கடைல கேட்டாலே தருவாங்க
ஆ
அது போட்டு கொஞ்ச நேரோ கழ்ச்சு வெங்காயோ போட்னு கோல்டன் ப்ரவுன் ஆகனு
ம்
கோல்டன் ப்ரவுன் ஆக்னோனே தக்காளி போடணு இஞ்சி பூண்டு போடணு
ஆ
நல்லா வதக்கிட்டு கொஞ்ச நேரங்கழிச்சு பீஸ் போடணு
ஆ
தண்ணி ஊத்தி வச்சுட்டு ஒரு கொஞ்ச நேர விட் றனு அதுக்குள்ள அரிசி எடுத்து ஆஃப்நார் ஊர வச்சிட்டு சிக்ஸ்ட்டி பெர்ஸன்ட்டேஜ் பாயில் ஆகணு
ம்
அதுக்கப்புற அதுல எடுத்து தம் போட்டா பிரியாணி ரெடிங்க
அடேங்கப்பா என்னங்க கொஞ்ச நேரத்துல பிரியாணியோட ஒரு சரித்திரமே படச்சுட்டீங்களே பரவால்லைங்களே இந்த வயசுல ஒரு பிரியாணி இப்டி போண்ணு இப்டி தம் போண்ணு ப்டி அரிசி ஊர வைக்கணு அற சிக்ஸ்டி பர்சன்டேஜ் வேக வைக்கணு அன்ற விஷயம் எல்லா நஜமா பெரிய விஷயங்க பரவால்லைங்க பரவால்ல நீங் ங்க வருங்காலத்தில நல்ல சமையல்காரா வருவீங்க நல்ல பெரிய சமச்சு குடுங்க அப்பதா நா வாய் க்கு ருசியா சாப்டுறதுக்கு வெரி குட் வெரி குட் உங்களுக்கு எதுல இன்ட்ரெஸ்ட்டு
எனக்காங்க மெக்கானிக் இன்ஜினியர் ஆகணுன் இன்ட்ரெஸ்ட்டுங்க
இல்ல அதை பத்தி உங்களுக்கு என்ன தெரியு மெக்கானிக் இன்ஜினியர்னா அது எப்டின்னு எனக்கு தெரியாது சொல்லுங்க பாக்கலா
அது வந்து நம்ம படிக்கிற படிப்பு தா படிச்சா ஒரு வேலை கிடைக்கு அது வந்து நம்ப வண்டிலா ரெடி பண்றாங்களா
அப்டிங் ஆ டூ வீலர்லா வருது
ஆ அது ஃபேர்பாட்ஸ்லா ஃபிட் பண்ணு இன்ஜின்லா எட்த்து ஃபிட் பண்ணு அந்த அந்த அளவுக் கு எது இந்த ஸ்க்ரூ போண்ணுமோ அது போண்ணு
ஆ
எந்தெந்த பொருள் வைக்கணுமோ அந்தந்த பொருள் அங்கங்க வைக்கணு அதாங்க அவ்ளோதாங்க
ஆ அருமங்க அருமங்க பரவால்லைங்க இன்ஜினியரிங்ல இது இருக்குதுன்றது கத்துன்னுக்கிறீங்கள அது வரை சந்தோஷங்க வெரி குட்டுங்க வெரி குட்டுங்க பரவால்லைங்க நெஜமாவே உங்க நீ உங்க கூட பேசும்போது இந்த வயசுல இவ்ளோ நாலேஜான்ற மாத்ரிலா தோணுதுங்க பரவால்லைங்களே உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லா மொத்த எத்தன பேரு
ஒரு இருவது பேர்க்கிட்ட இருப்பாங்க
அடேங்கப்பா உன் ஃபேவரட் ஃப்ரெண்டு் பேரு என்ன சொல்லுங்க
ஃபேவரட் ப்ரண்டாங்க அகிலேஷ்ங்க
அவர்கிட்ட என்ன புடிக்கு உங்களுக்கு
நல்லா பழகுவா உண்மையா இருப்பான்
ஆ ஆ நன்றிங்க நன்றிங்க பரவால்லைங்களே உண்மையா இருப்பா அப்ப நீங்க அ உண்மையா இருக்க மாட்டீங்களா
நா அவனுக்கு மேல உண்மையா இருப்பே
அப்டிங்களா சேர் சேர் சேர் ஆஹா பரவால்ல இருவது ஃப்ரெண்ட்ஸ்ல அகிலேஷ் மட்டுந்தா சொல்றீங்க வேற யாருமே இல்லைங்களா
ஆ ஹரிஷி பபுல் மோகன்
ம்
வருன் நறைய பேர் இருக்காங்க
நறைய பேர் இருக்காங்களா சேர் சேர் சேர் இதெல்லா ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸுங்ளா இல்ல வீட்டாண்ட
ஸ்கூல் இல்லங்க காலேஜ்ங்க
ஓ சாரி சாரிங் நீங் ஸ்கூல் முடிஸ்ட்டீங்கள எனக்கு அதே ஞாபத்துல இருக்கறங்க சின்ன பையன் மாரி பேசிட் ருக்குங்க சேரிங்க சேரிங்க பரவால்லைங்கள காலேஜ் லைஃப்ல எப்டி இருக்குதுங்க இப்போ
ம் நல்ல ஜேர்னி தாங்க
நல்ல ஜேர்னி ஆ பரவாயில்ல உங்க கோ எஜ்கேஷனா இல்ல பாய்ஸ் மட்டுமா உங்கள்து
எங்களதா பாய் பாய்ஸ் மட்டுதா
அப்டிங்களா ஓ ஏ கோ ஓ ஏ பாய்ஸ்கூல்ல சேர பாய்ஸ் காலேஜ் சேரீங்க கேர்ள்ஸ் காலேஜ் கோயெட்லா உங்களுக்கு புடிக்காதுங்களா லேடிஸ்
இல்லங்க ஸ்கூல் படிக்கும் போதே அப்டே படிச்சு பழகிடுச்சு
ஓ அது மாரி பாய்ஸ் கூடயே இருந்து அந்த மாரி பழகிடுச்சுங்களா சேர் சேர் இப்ப உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்ல்லா யாரு இல்லைங்களா
இல்லங்க யாருமே
ஏ பேச மாட்டீங்ளா உங்க ஃப்ரெண்ட்சுங்கூடல்லா யார்க்கிட்டயு
யார்கிட்டயு பேசறதில்லங்க
ஏங்க
பிடிக்காது
புடிக்காதுங்ளா சேர் சேர் சேர் சேரிங்க சேரிங்க ஈவ்னிங்ல எங்கப்போ கிரிக்கெட்லா விளையாட மாட்டீங்களா கிரௌண்டுக்குல்லா போமாட்டீங்களா
போவங்க
போறீங்களா சேரி சேரி அப்பறோ என்னென்ன பண்ணுவீங்க உங்க மம் அப்பறோ உங்க மம்மிக்கு என்னன்னா ஹெல்ப் பண்ணுவீங்க சொல்லுங்க பாக்கலா
சாமான்னு கலுவுவ
ம்
துணி ஊற வைப்ப அவுங்க தோவ்ச்சாங்கனா எடுத்துன்னு போய் காய வெப்ப
வெரி குட் ஆ
ட்ரஸ் எல்லா எடுத்து மடிப்ப
ம்
அவ்ளோதாங்க
சேரிங்க சேரிங்க சேரிங்க சேரிங்க நல்லா சாப்டுங்க ஹெல்த்தியா இருங்க அம்மாக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுங்க நல்ல பசங்களா இருங்க அவுங்கள டென்ச சன் பண்ண கூடாது ஆமாங்க நெஜமாதா இந்த வயசுல இதெல்லா கத்துக்குன்னுப்பா நல்ல ஒரு இல்ல சொல்றீங்கள இப்ப அம்மாக்குல்லா என்ன ஹெல்ப் பண்ணீவீங்களௌ டக்குன்னு சொல்றீங்கள இந்த மாரி செய்வன் அந்த மாரி செய்வேன்ட்டு ஆனா அந்த மாரி செய்யணு நீங்க வந்து அந்த மாரி செய்யணு அப்பதா வந்து நீங்க உங்களுக்கு வயசு ஆவும்போது உங்க பிள்ளைங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்பதா வந்து அது தெரியு ஓ அம்மாலா எவ்ளோ கஷ்டப்பட்ருப்பாங்க அந்த மாரிலா கொஞ்சோ தெரியு ஆஹா சேரிங்க சேரிங்க பரவால உங்களுக்கு பைக் ஓட்டுறது ரொம்ப புடிக்குமா
ஆ பைக்கு நல்லா ஓட்டுவங்க
பை ஓட்டுவீங்களா
ஆ
உங்களுக்கு எந்த பைக் புடிக்கு ரொம்போ
ஆரெக்ஸ்வண்டர்
அது எதனால புடிக்கு உங்களுக்கு
அந்த சத்தோ
ஓஹோ அந்த சத்த சவுண்டு வந்து
ஆ ஸ்பீடால்லா இல்ல மெதுவாதா ஓட்டுவன் ஆனா அந்த சவுண்டு எனக்கு புடிக்கு
அப்டிங்ளா சேரி சேரி சேரி பரவால்ல இப்பயே வண்டி ஓட்ட கத்துன்னுக்கிறீங்க பரவால்லைங்ளே கொஞ்சோ நல்ல கார் கார் புடிக்குங்ளா உங்களுக்கு
ம் புடிக்குங்க
கார் எப்டி ஓட்ட ஓட்ட கத்துக்குனீங்ளா
இல்ல இல்ல போன லீவ்ந்தா
சரி எந்த மாரி கார் எல்லா உங்களுக்கு ரொம்ப புடிக்கு
பி எம் டபிள்யூ, எம் ஃபோர்
அப்பா எடுத்த ஒன்னே பி எம் டபிள்யூதானா ஓகோ சேர் சேரி அப்றோ இன்னொரு கம்பெனி எதுவு இல்லைங்ளா
இன்னொரு கம்பெனினா பென்ஸு புடிக்குங்க
பென்ஸ் புடிக்குங்ளா அப்றோ வேற
வேறனா லேம்போ மினி புடிக்கு பெராரி புடிக்கு
ஆ பெள்ளினோஒன்றைக் பெள்ளினோ புடிக்காதுங்ளா
பெள்ளினோ புடிக்கா அதெல்லா இந்தியாக்காருங்க எனக்கு இந்தியாக்காருனா அவ்ளவு புடிச்சுக்கே
சேரி சேரி சேரி பரவாலைங்ளே காரு ஓட்டறது கத்துன்னுக்கறீங்க வண்டி ஓட்டறது கத்துட்டு இருக்கீங்க வண்டியோட நேம் எல்லா தெரிது இந்த வயசுக்கே எல்லாமே தெரிதுங்ளே பரவால்லைங்ளே சேரி உங்க வீட்ல செடியெல்லா இருக்குதுங்ளா செடியென்னு வளக்குறீங்ளா
நெறையா செடி இருக்குங்க
என்னென்ன செடிக சொல்லுங்க
மாதுளம்பழம்
அ
கொயாக்கா செடி
அ
மாங்க மரோ இருக்கு கீர மரோ இருக்கு முருங் கீர மரோ இருக்கு
அ
எலுமிச்ச செடி நெல்லிக்கா மரோ அ அவ்ளதாங்க
பரவாலைங்ளே இவ்ளோ செடி வெச்சுட்டு இருக்கீங்க நீங்க அத மரோ பராமக்கிங்ளா நீங்க ம இது தண்ணி எதனா ஊத்தறீங்ளா அது
ஆ ஊத்தறங்க சண்டே சண்டே மத்த நேரோ நா காலேஜ் போய்டனா அப்பா பாத்துக்குவாரு
அப்டிங்ளா சேரி சேரி சேரி உங்க டாடி என்ன பண்றாரு
டேடி வந்து லேப் டெக்னீஷன்
அப்டினா லேப் டெக்னிஷன்னா
அது ரத்தெல்லா டெஸ்ட் பண்றாங்ள
ஓஹோ ரத்த பரிசோதனைல இருக்கிறாருங்ளா சேரி சேரி சேரி ரைட்டுங்க ரைட்டுங்க நீ உங்களுக்கு எதுனா வந்தா உங்க அப்பா கிட்ட நீங் டெஸ்ட் பண்ணிக்கிறீங்ளா
ஆ எங்க அப்பாதா எல்லா ஊசி எல்லா போடுவாரு
அப்டியா அப்போ நீங்க மெடிக்கல் ஃபேம்லி சேர் சேர் சேர் உங்களுக்கு எத்தன பேரு ஆ சொல்லுங்க
அம்மா வந்து இங்க வேல செய்றாங்க பேக்கரில
அ பேக்ரில என்ன பண்றாங்க
லட்டு
ஓஹோ அதெல்லா தயார் பண்றாங்களா
ஆ
பரவால்லைங்ளே பேக்ரில ஓன் பேக்ரி வச்சுன்க்கிறீங்ளா நீங்ளே
இல்ல இல்ல இல்ல அம்மா வேல மட்டு செய்றாங்க
செரிங்க செரிங்க பரவால்ல பரவா அது ஈவ்னிங்ல எதுனா சூடா எட்துனு உங்க மம்மி எதனா வாய்ன்டு வந்து தருவாங்ளா உங்களுக்கு பேக்ரில இருந்து
இல்லங்க அப்டிலா யாரு இல்லங்க எங்கப்பா மட்டு தா நல்லா பாத்துக்குவாரு அம்மா பாக்க மாட்டாங்க
அப்டியா இல்லைங்க ஒங்க அம்மா பேக்ரில வேல செய்யறாங்கன் சொல்றாங்க இல்லைங்ளா
ஆமா தரமாட்டாங்க அப்டிலா
அப்டிங்ளா சேரி சேரி சேரி பரவால்லைங்க பரவால்லைங்க மதியான என்ன சாப்ட்டிங்க
மதியான சொன்னனே சிக்கன் பிரியாணி
அதா சிக்கன் பிரியா நானா நா நா வந்து சாம்பார் சாதந்தா தம்பி எனக்கெல்லா பிரியாணி வாங்கற்துக்கு எங்க அப்பா இல்ல எங்க டாடி வந்து வேற ஊர்ல இருக் இருக்கறாங்க உங்களுக்கு பரவால்ல உங்க டாடி பக்கத்துல இருக்கிறாங்க வாங்கி குடுக்குறாங்க எங்க டாடி கொஞ்ச தூரமா இருக்குறாங்க அடிக்கடிக்க அவ்ங்கள பாக்க முடியாது என்னால
ஆ
அதுதாங்க ம்
ஓஹோ
ஓஹோ அப்ப்டங்க ஆமாங்க ஆமாங்க சரி தம்பி அடுத்த இணைப்புல இணைவோ நன்றி தம்பி ம் ஆ இன்னொன்னு ஒன்னு கேட்டே ஒங்க ஃப்ரெண்டு பேரு யாரோ ஒருத்தர் பர் பேர் சொன்னீங்ளே அவ்ங்க பேர் என்
அகிலேஷ்
அகிலேஷ் ஓ அகிலேஷ் மட்டுந்தா ஒங்களுக்கு ரொம்ப இருவது பேர் சொன்னீங்க ஆனா நீங்க சொன்னதுலே ஒரே பேர்தே எ மைண்ட்ல உக்காந்ததுலருந்து அகிலேஷ் தா பரவால்ல அப்போ அகிலேஷ் வந்து ஒங்க மனச வந்து வென்றுட்ருக்காங்க அதனாலதா அவர வந்து உண்மையா இருக்கீங்கன்ற அந்த வார்த்த சொன்னீங்க பாத்தீங்ளா
ஆமா
வால்லங்க உங்க ஃபிரெண்ட்ஷிப் நல்லா இருக்கட்டு நல்லா பழகுங்க அவருக்கு நீங்களு உண் மையா இருங்க ஓகே தம்பி சேரிப்பா சாப் டுட்டு நல்லா ஒடம்ப தேத்து ஆ அம்மாவ பாத்துக்க நன்றிப்பா வணக்கம்ப்பா
நன்றி நன்றி